ஹலோ
ஆ சொல்றா
ம் சொல்லு
உஹம் ஒ மாரி இருக்குடா வந்து ஒரு மார் டயடாவே இருக்கு நேத்து வேற கே செம டயடாகுது கால்ல ஏந்துக்கவே முல்ல கழுத்துல்லா வேற வலிக்கிது
ஏ
தெர்ல ஏனு ரொம்ப நா டயடா இருந்த மாரி இருந்திச்
ம் ம்
களிப்பின்னே இருந்தாங்கோ எந்திக்கே எந்திக்கெலயே
அதுக்குதா ஒழுங்கா சாப்புண்ணு
டே நான் சாப்ட்டண்டா
ஒழுங்காஸ்
அ ஏஞ்சுக்வே முல்ல
ம் ஒழுங்கா சாப்புண்ணு
ம் இதே வெளி ஊர்லா போனா எப்டிதா சாப்புடுவனோ தெர்ல போலாமா வேணாமா
ஓ
ம்
ம்
எவள் நாள் போர்த்து
போவு என்னா ஒரு ஆறு மாசம் போவு
அ அப்புறொ
அப்பட் நிங் வீட்லே கன்டினியூ பண்றதுனா கன்டினியூ பண்ணு அப்டி இல்னா போறதுன்னா அப்டே கன்டினியூவா போயிட்டே இரு
ம் ம்
ம்
ஒரு த்ரீ இயஸ் போலான்னுக்கே
ம்
ம் ஓகேவா
ம்
ம் யாரு சிறப்பு உன்க்கு எதாச்சு ப்ராப்ளொ இருக்குமா
எனக்கா என்ன ப்ராப்ளம்
கேட்டென்டா
சொல்லு என்ன ப்ராப்ளம் வருன் நீ நெனக்கிற சொல்லு
தெரிலடா
ம்ஹும் நீ பண்றது எல்லாமே ப்ராப்ளம் தா
அப்டியா
ஆமா
ஆ
ம்
நா அப்டியாடா
ஆமா
நீயா அத்தே
ம் ஏ அப்டின்னா
ஆனா நீ பண்றது எனக் எதுமே ப்ராப்ளமா இல்லயே ஏ அ
அதா உனக்குத் தெரியாது எனக்குதா தெரியுது நா பண்றோ இரூ ஏதோ தானோ ஏதோ தானோன்னூ இருக்கவங்களுக்கு தெரியாதா அதுல டீப்பா இருக்கவங்களுக்கு தா தெரியுமா
இது இப்ப நா வந்து ஏதோ தனோன்னு இருக்கனாடா
ம் ஆமா
ஆ அப்ப நீங்க டீப்பா இருக்கீங்க
ம் ஆமா
ம் தெரித்துப்பா செரிப்பா
இப்போ நாம்ளே ஒன்ன பத்தி இன்வெஸ்டிகேஷன் ஏதோ ஒன்னு ஆ ஒர்த்தர பத்தி படிக்கிறோ அப்படியே வச்சுக்கோயே
ஆ
அந்தமே உள்ளப் போவ் போவ் போ போ கே ஏ இது இப்டி இருக்காது அப்டி இருக்கு இப்டிருக் திர்ன் நமபளூக்கு நெறய கொஸின்ஸ் வரூ அத பத்தி திருப்பி நம்ம நெறய வந்து ரிசர்ச் பண்ணுவோ
ஓ வ ரிசச்சர் ஆய்டுவிங்க அ
சும்மா வந்து செரி இப்ப படுச்சுட்டு இந்த டெஸ்ட்டுக்காக படிக்கிறோ அவ்வளதா அப்டின்ட்டு படிக்கிறவ்ங்க வந்து எந்த டவுட்டு அவ்ளவ் வராது அப்புடே குருட்டாம் போக்குல படிச்சுட்டு அப்டே விட்ருவாங்க
குருட்டாம்பொக்குல
ம்
சேரிபா சேரிப்பா பண்றீங்க எதோ அ ஆ
ம்ஹும்
ம் ம் அது வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஆகும் போது அப்ப எங்களுக்கு அப்படிதா இருக்கூ போலலில்ல
என்னது
இப்ப நீங்க ஏ சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஆகூ போது எனக்கு அப்பிட்தா தோணூ போல உங்களுக்கு இப்ப தோன்றா மாரி
ஆ ஆ எப்டியூ அடுத் ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க் த்து நீ யாரோ நா யாரோன்ற மாரி தா இருக்க போறோ
சென்னான
ம்
அப்டின்றீங்களா
ஆமா
ம் ம் அஞ்சு மாசொ இதூ கஷ்டேமா இருந்தாலூ வந்து அதுக்கப்புறோ வந்து அந்த இதுல்ல அது இல்லாம இருந்திருந்தா நல் நல்லா இருக்கூல்ல ஆ அதுக்குதானே அந்த அஞ்சு மாசே அதுதா அதுக்குதானே அந்த அஞ்சு மாசோ
அதுதா நா சொன்னே இப்ப நா அந்த அஞ்சு மாசோ நா வேண்டான் எதுவுமே நா சொல்லயே
எனக் புரியுது இருந்தாலூ அந்த வருத்தெ இருக்க தா செய்
இல்ல எனக்கு அப்பலா எதுவூ இல்ல
குருட்டாம் போக்கள கீரயா
ம் ஆமா
சேர் செரி ம் அஞ்சு மாசொ என்ன பண்ண போறேன்றதுலதா இருக்கெ ம் அது கண்டி ஓக்கேவா போயிடுச்சுன்னு வச்சுக்கேவே அதுக்கப்புறோ அவ்ளதா அப்டியே கொஞ்சொ கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிரூ
ம்
அத்தின் பேர் இப்டியே நீங்க போனீங்கன்னா அப்புறோ நீங்க பிஸியாயிடுவீங்க அப்புறம் வந்து நாங்க வந்து ஃபீல் பண்ணின்னு இருப்போ மிஸ் பண்ணிட்டு இருப்போ ஆ
அதெல்லா நடக்கறதுக்கு வாய்ப்பு இல்லம்ஹு
கிறுக்காவு இருக்குடா இப்பவே சொல்
நா அவள்தா நா இந்த ஃபைவ் மந்த்ஸ் தா அதுபண்ண மாட்டே
அ அடு அடுத்திருக்கறதெல்லா இருக்குன்றியாடா
புரியெல
அடுத்து வர காலங்கள்ல இருக்குன்றியா
ஃபைவ் மந்த்ஸ்ல பண்ண மாட்ட மீன்ஸ் ஸோ வொனக்கு நா கால் பண்ண மாட்ட எது பண்ண மாட்ட
அ
பயப்படாம ம் நா பிஸியா தா ர்ப்ப
என்ன பண்ண போறீங்க அஞ்சு மாசத்துல பிளான்
தெரியல ஆனா பண்ணுவெ
ம் அஞ்சு மாசோ
பண்ண போறேன்னு சொல்றத விட பண்ணிட்டு சொல்றே
ஓ அப்டியா பண்ணிட்டோ பண்ண போறோன் சொன்னோனா அது ஒரு ஏதோன் சொல்லுவாங்கடா இப் நம்ம பண்றதுக்கு முன்னாடியே அது நம்ம பண்ணு இ பண்ணுவ அது பண்ணணுனு சொன்னா வந்து ஒரு டோப்பமைன் ஒண்ணு வருமா அத நம்ம பண்ணா மாரி ஒரு ஹாப்பினஸ் வருமா அது குடு அது வந்துச்சுனாலே நம்ம அது பண்ண பண்ணுமானு யோசிப்பமா
ம்
ம் பெட்டர் வந்து நம்ம பண்ணிட்டு இது பண்ட்டோன் சொல்றதுல தா உண்மையானதுர்க் ஆமா அதுலதான் ஃபேக் இதுதா ருக்குமா
ம் சேரி ஓகே அதனால தா நா பண்ணிட்டு சொல்றே
பாக்குறே என்னென்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க னு
உம் சேர் சேரி
ம்ஹும் எ நல்லாருந்தா சந்தோஷந்தா உம்
உம் சேரி இல்ல எனக்கு புரியல நல்லார்ந்தா என்ன அப்டியே என்னமோ வுட்டுட்டு போற மாரிதா
நா அப்பிடி சொல்லடா ப்ச் ஓ லைஃப் சேஞ்ச் பண்ற மாறி வேற ஏதாச்சு ஸ்டெப் எடுத்தா சந்தோஷ அத சொல்றேன்டா அது இது இதுனாலே நல்லா ருக்ற இது தான உ
சேரி சேரி
வேஸ்டா ஏங்கிட்ட பேசினு ருக்கத்துக்கு உருப்படியா ஏதாச்சு பண்லால்ல
வொங்ளுக்கு அப்டி தோணுதா செர் ஓகே ம்
பின்ன ஏன்ட்ட பேசி என்னடா வரப்போது நானே ஒரு உதவாக்கறதான ஆ கரெக்டா இல்லயா உம்
உங்க ஒப்பீனியன் அது எ ஒப்பீனியன் அதான்னு நீங்கல்லா இத கேக்க கூடாது
ஆ
அதே மாரி என்னோட ஒப்பீனியன் அதுதானு நீங்க சொல்லக்கூடாது
உம் நா ஒரு இதுவுல சொல்றே இதுவே ஏங்கிட்ட பேசியே எதாச்சு என்ன வரபோகுதுடா
உம் அப்பனா நீங்க மொதல்லந்தே கால் பண்ணாம இருந்துருக்கணு லவ்வே நீங்க பண்ணிருக்க கூடாது அது பண்ணி மட்டு இப்பென்ன ஆச்சு
இப்பிடின்னா ஒரு எப்டி சொல்றது இந்த ஃபேக் க்கே எறான் சொல்லுவாங்கல்ல
ம்
ஆ அதுல வந்து ஒரே உண்மையான ம்
அத கண்டுபிடியே நா அது வந்து ஒங்க வீட்ல இப்பக்க பேரன்ட்ஸ் கூடதா ஒங்களுக் கண்டுபிடிச்சி தர்லா
கண்டுபுடிச்சிட் தரலான் வந்து அது எப்பிட்றா அது கண்டுபுடிக்க முடியாதுறா அவுங்க அவுங்கோ அவுங்குளுக்குன்னாதான்டா அது அவுங்கக் கண்டுபுடிச்சிக்க முடியு நமக் க்குன்றப்போ நம்மதாக் கண்டுபுடிக்கணு புரியுதா செட்டில் லைட்டு கண்டுபுடிப்ப அதுக்கப்றோ அங்க ஒரு பிஸியான ஒர் இது ஓட்டப்போவோ இல்ல எதா இந்தாலு இந்த டொண்டிஸ்குள்ளதா கரெக்டாருக்கு அதுக்கு மேல போச்சுன்னா அப்டே பிஸியா நம்ம அந்த வேலைல இருப்போ ம் ம் புரிதா? அதுக்கப்றோ ஒரு மைண்ட் செட் வரு அப்ப காசு இருக்கும்மோது வேற மைண்ட் செட் வந்துருக்குல்ல அப்டி வராம இப்ப காசு இல்லாதமோதுதானே அந்த மைண்ட செட் இருக்கு ம் ஆனது ஆ
அப்பறோ என்னாத்துக்கு நீங்க இந்த கொஸ்டின்லாக் கேக்குறீங்க நானே வேல இல்லாம வெட்டியாருக்கே ஏன்ட்ட பேசி என்னா வரப்போது அந்த கொஸினா அப்ப நீங் கேக்கூடாது
வேலையில்லாம வெட்டியா இருக்கா அப்டி சொல்லலடா
அப்ப எங்கிட்ட பேசி என்ன ஆவுப்போது
ஓன்ட்ட பேச்னா வந்து ஒரே
நீ கேட்ட கொஸ்டீன் இது இது நா வந்து நீ நீ வந்து எங்கிட்ட கேட்ட கொஸ்டீன் அதுதா உகிட்டத் திருப்பி ரிப்பீட் பண்றே
அது ஓகே ஏன்ட்டப் பேச்னா வந்து ஒரு எட்டேக் ஒருத் தலவலி
அத் அது வந்து ஒன்னோட ஒப்பீனியன் ஓகேவா ம் அது நீ வந்து எனக்குள்ள திகிக்காத
திகிக்கிளடா இல்ல எல்லா வந்து என்ட்ட இதுவுகுதாப் பேசுவாங்களா ஆனா நீ கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கியா அதுதா வந்து அவுங்குள்க்கோ வித்தியாசப் புரியிதா
ம்
ம் வேற யார்னா இருந்தா அந்த மாரி கெடைக்குமா
ம் ம்
ம் ம் டிஃப்ரென்ஸ் புரியிதா இல்லியா என்ட்டருக்கர் இல்லடா ஏங்கிட்ட இருக்கறது வந்து ரெண்டு டைப்புதா ஒருத்தவுங்க வந்து தேவனா வரவுங்க
ம்
அதுதா இவுள் நாளு இருந்தது
ம்
அம் தேவைக் தேவைதா தேவைக்காக வராதவுங்க ஒருத்தர்னா அது நீ எதனா ஒரு தேவனா வருவாங்க அந்த லிஸ்ட்ல கெடையாது நீ ரந்து ரே ரெண்டாவுது ரகோ புரிதா இத் இத வந்து அந்த இதுவுக் காசு இருக்கும்போ கண்டுபுடிக்க முடியுமா சொல்றா அப்போ வந்து இந்தக் காசு வந்து இந்த கண்ண மறைக்கு கைத்த மறைக்
அப்பனா நீங்க வந்து அத நீ சொல்லக்கூடாது
சொல்லக்கூடாதனா இப்ப டீஸ் பண்ணுவாங்கல்ல இப்போ வந்து ஒரு வெளையாட்டா சொல்லுவாங் இல்லடா வெளையாட்டா சொல்லுவாங்கல்ல நம்மன்னு என்ன அவளா ஒரு ஆளுன்னு அந்த இது உள்ள சொல்றே புரிதா
ம்
ம் நா உன்ன சொல்லல நா என்னயதான சொல்றே
நா நீ என்ன சொல்லுனா கூட பிரச்ன இல்ல ம்
ஏ என்ன சொல்ல கூடாதா ம் அப்டிலா இல்ல அப்ப சொல்லலா ம்
நீ என்னவேணா சொல்லிக்க எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கு
என்ன ஒப்பீனியன்
உனக்கு என்ன ஒப்பீனியன் வேணு
நீ சொல்லு உன்கிட்ட என்ன ஒப்பீனியனுக்கு அத சொல்ற
எனக்கு வந்து இதெல்லா பிரச்சன இல்ல எனக்கு இப்ப போன் பேசி ஒண்ட டைம் வேஸ்ட் சேரி உன்கிட்ட நா டைம் வேஸ்ட் பண்றதா எனக்கு தோணுச்சுன்னா நா ஏ வந்து ஒங்கிட்ட நா கேக் போற என்ட பேசு பேசுனு நீ பேசினாலு நா ஏ சண்ட போடணு
ஆ கரெக்டு தான ஆ
ம் சொல்லு எனக்கு டைம் வேஸ்ட்டா எனக்கு தெரியல
ம்
ம்
அப்டியா
ஆமா
சேரி இல்ல நீயே அந்த இதுவுலருந்தா உனக்கே அது தோணுமா தோணாதா
எந்த இதுவுலருந்தா
இப்ப எல்லாரு அப்டிருக்கு போது
என்கிட்டயு எல்லாரு அப்டித்தாருக்காங்க ஏன்னா என்கிட்ட மட்டு வந்து பாசத்துக்காக ஏங்கி வந்து பேச ராங்ளா எல்லாரு இல்ல எல்லாரு எல்லாருக்கிட்டயு நா என்ன அம்மா பாசத்துல வச்சிருக்கேனா என்ன நா எல்லாருக்கு குடுக்றதுக்கு என்னன்னா நீ எல்லாருக்குமே அவுங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தேவருக்கு க்கு நீ ஏ கிட்ட பேசுறதுக்கிட்டவா ஏ நீ தேவக்காகலா நீ பேசல
ஆ இல்ல நா தேவைக்கு தா பேசுறே
என்ன தேவ எங்கிட்ட
நீ
அ இப்போ அ எப்டி சொல்றது நீ எப்டியு எங்கிட்ட பேசுனா லைஃப் லாங் ஓகேவா
ம்
மீதி எல்லா யாருமே எனக்கு லைஃப் லாங் பேச போறது இல்லயே ம் இப்போ கொஞ்சோ நாள் இப் இப்போ கூட வந்து நா உஷா பண்ணால
ஆமா
இப்ப அந்த கேங் கூட சண்டன்ட்டு இப்ப மேடம் கொஞ்சோ நாள் என் கூட பேசுறாங்க நா நேத்து காலேஜ்க்கு போனதுக்கு காரணமே அவதா போன் பண்ணா போன் பண்ணி இது மாரி பிரச்ன என்னன்னா பிளாக் பண்ணிட்டாலுங்க அப்டின்னா சரி அழுதா ஃபோன் பண்ணி சரி விடுன்னு சொன்ன
ஓகே
நீ நாளைக்கு வா நா காலேஜ் லீவ் போட போறேன்னு சொன்னா அவ எ ஏன்ட்ட அதாது அ இதுக்காகல்லாம லீவ் போடுவாங்க லூஸ் மாதிரி பண்ணாத வா அப்டீன்னு சொன்னே
சரி இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்கலா திடீர்னு அவுங்க வந்து நின்னா இந்த கிளா கிளாஸ குடிச்ச கிளாஸ வந்து நசுக்கி போட்டு போற மாரி போட்டுருவாங்களடா
உம்